ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்ளா?
ஆ நல்லாக்றாங்க நீங்கள்லா நல்லாக்றீங்ளா
ம் எல்லாரு நல்லாருக் கோங்க அப்றம் உங்க கூட பேசுலாந்தா கூப்ட்ருந்தங்க இந்த நீங்க வந்து உங்க வீட்ல யாருக்கோ ஒ சுகர் க இது இருக்குன்னு சொன்னீங்களே ரேண்டமா அதுக்கு எதோ ஃபாலோ பண்ணிட்ருக்கேனு சொன்னீங்களே எந்த மாரி ஃபுட்டெல்லா எடுத்துட்ருக்கீங்ளா செரி கொஞ்ச டீட்டைல்ஸ் கேக்லாந்தா கூப்ட்டங்க
எடுத்துட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து கொஞ்ச டயர்டான மாரி தெரிஞ்சின்னு சொல்ட்டு செக்கப் பண்ணுங்க சிக்ஸ் மந்த் பேக் ஒன்னு
செரிங்க
அது செக் பண்ணதுல ரேண்டமா சுகர் வந்து லைட்டா இருக்கற மாரி சொன்னாங்கன்ட்டு
செரிங்க
அதுக்காக ஃபாலோ பண்ணுங்க ஒரு டாக்ட்ரு ப அட்வைஸ்ப் படி பண்ணுங்க
அப்டிங்ளா ஆ ஃபுட்டு டயட்ல இருக்கீங்ளா எப்டி
டயட் தாங்க மேம்
உம் எந்த மாரி ஃபுட்டெல்லா எடுத்துக் வீங்க
மில்லட்ஸ் ஐட்டங்களா பண்ணி குடுப்பாங்க வீட்ல
செரிங்க
காலைல வந்து வாக்கிங் எக்சசைஸ் பண்றங்க
பரவாயில்லிங்ளே ம்
சைக்ளிங் பண்ணு
ஓ செரி செரிங்க
இப்ப சஷுகர் வந்து சுத்தமா எடுத்துக்காம அப்டியே டயட்ல இருக்கறங்க
செரிங்க ம் உங்னால அத சாப்ட முடியுதுங்ளா எடுத் த்துக்க முடியுதா இதுல்லா
எடுத்துக்குலாங்க ஸ்டார்ட்டிங் வந்து கொஞ்ச சிரமமாருக்கு அதுக்கப்ற அப்டியே பழகிருங்க
ஓ அப்டிங்ளா சரி சரிங்க ம் காலைல மூணு நேரமே டயட்லதா இருக்கிங்ளா
இல்லயே ஒரு நேரொ வந்து நார்மலாருக்கு ரெண்டு நேரொ வந்து ஃபுல் டயட்லருக்கு
ஓ சரி சரிங்க ம் ச ஃபுட்டு வந்து எடுத்துக்றதுனா எப்டி மில்லட்ஸ்ல சாப்பாடா செஞ்சு சாப்புடுறாங் சாப்புடுறீங்ளா இல்ல தோச அந்த மாரி களி மாரி செஞ்சு சாப்டிட்ருக்கீங்ளா
எல்லாமே சாப்பட்றதாங்க சுண்டல் பண்ணுவாங்க அதே மாரி தே பாசிப்பயிறு
செரிங்க
கம்பு ராகி
செரிங்க ம்
ஏட்டங்கள் வந்து ஒவ்வொரு வேலைக்கு எத்த மாரி மாத்திக்குவாங்க அதுலே வந்து உப்மா
சரி சரிங்க
அந்த மாரி நறைய ஐட்டங்கள் வந்து அப்டியே ஆட் பண்ணிக்குங்க
சரிங்க சரி நீங்க மட்டு எடுத்துக்றீங்ளா இல்ல உங்க ஃபேமிலில எல்லாருமே எடுத்துக்குறாங்ளா
இல்ல நமக்கு இருக்கு அப்படின் தெரிஞ்யிமே ஃபேமில எல்லாருமே கொஞ்ச டயட் ஃபாலோ பண்றாங்க
அப்டிங்ளா சரி வெளில போனா எப்டி கம்பெனில ஒர்க் பண்றீங்க எப்டி இதெல்லா ஃபாலோ பண்ண முடியுது அவங்கனால
வெளில போனா நம்ம கண்ட்ரோல் நம்ம கைல தாங்கருக்கு
ம் ஏனா கம்பனில குடுக்குற ஃபுட்டு தா நம்ம சாப்டணு அவங்க நம்ம தனியாக ஸ்பெஷலாக பண்ணித்தர மாட்டாங்க அதனால எப்டியு நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க
பெஷலா ஒரு நேரந்தாங் மேம் வெளிய சாப்புறோ
சரிங்க
ரெண்டு நேரோ வந்து வீட்டுலதான சாப்புறோ
செரி செரிங்க ஆ இந்த வெளில போம்போது உங்களுக்கு அவுட்டர்ல எங்காவது போம்போது அந்த மாதிரி கடையில போய் சாப்பிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இப்டி உங்களனால ஃபாலோ பண்ண முடியுதுங்ளா
அந்த மாரி போம்போது இப்போ காபி சாப்பிடுறோம்ன்னு வைங்க காபில வந்து சுகர் இல்லாம சாப்பிட்ப்போ
செரிங்க
வெளியே வந்து புஃட் டைட்டு ஏதது எடுக்கிற மாரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா லைட்டா எடுத்துக்குவோ
செரிங்க
அங்க லைட்டா எடுக்கும் போது இங்க வந்து பேலன்ஸ் ஆகுற மாரி நம்ம சாப்ட்டுக்கோ வீட்டுல வந்து அறுத்தந்த மாரி மாத்திக்கோங்
செரிங்க ஆ பரவால்லங்க ஆ பரவால்ல உங்களுக்கு ஒர்க் போறனாலு எக்சைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணட்டு இருக்கீங்க சை ங்க ரெகுலராவே சைக்ளிங் பண்றீங்களா ரெண்டு நேரமா இல்ல ஒரு நேரம் தாங்களா
ரெண்டு நேரம் பண்ணுவேங்க
அப்டிங்களா பரவால்ல இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றீங்க
ஆமாங்க அப்பறம் நம்ம ஒடம்பு வந்து நம்ம பாதுகாக்கணு இல்லைங்க
செரி செரிங்க வீடல யாக்காவது இந்த மாதிரி இருந்துச்சுங்களா முன்னாடியே சுகர் ஏதாவது இருந்துச்சுங்களா
அந்த மாரி யாருக்கு இல்லலைங்க
செரிங்க
அட்சுலி ரைட வந்த ம்
செரி செரிங்க ரைஸ் அதிகமா எடுத்துக்கிட்டாலு இந்த மாதிரி வருன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நம்மளோட உணவு பழக்க வழக்கத்துனாலயு நம்மளுக்கு சுகர் வந்து இதாகுன்னு சொல்றாங்க செரிங்க எங்க வீட்டுல பெரியவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தர் சுகர் இருக்குன்னு சொன்னாங்க செரி உங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்றதா கேள்விப்பட்டங்களா செரி அதனால நீங்க எப்டி எடுத்துக்கறீங்க என்னங்கறத மெத்தடு தெரிஞ்சுட்டா நாங்களும் அவங்களுக்கு சொல்லி ஃபாலோ பண்ண வைக்கலாம்னு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணே அந்த முளக்கட்டி சுண்டல எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குதுங்களா
செரி வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எப்டி பண்றாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்
கண்டிப்பா வரேங்க நீங்க சண்டே வீட்ல இருப்பீங்ளா இல்ல
சண்டை எருப்பேங்க
சண்டே ரெகுலராவே இருப்பீங்களா வெளியில எங்கயுமே போமாட்டீங்ளா
வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க
செரிங்க
இன்னு ஒரு நாள் எல்லாமே எங்க மிசஸ் சொல்லி தருவாங்க நல்லா
அப்டிங்களா செரி செரிங்க கண்டிப்பாக வரேங்க அவங்க வீட்லதான் இருக்காங்களா இல்ல ஜாபுக்கு ஏதாவது போறாங்ளா
அவங்க வீட்டுல தா இருக்குறாங்க
வீட்டுலத இருக்கறாங்ளா செரி செரிங்க ஆ பரவால்ல வீட்ல இருந்து உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க போல
நல்லா கவனிப்பாங்க என்னைய விட அவங்களுக்கு த அக்கறை அதிகங்க
பரவாயில்லைங்க ம் நீங்க ரொம்ப குடுத்து வச்சோங்க
ஏ ஃபேமிலி எல்லண்ண இருப்பேங்க
அப்டிங்ளா செர் பேசரிங்க ம் வீட்டுல வேலையும் பாத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தர்றாங்கன்னா அது பெரிய விஷயம் தாங்க ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்த ஒத்தருக்கு ஸ்பெஷலா பண்றதுங்கிறது பெரிய விஷயம்
இல்ல அது உங்களுக்கு ஸ்டாட் ங் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க அப்புறம் அப்படியே பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்து அது ஈஸி ஆயிரும்
சரிங்க ம்
நம்மளே ரெகுலரா வந்து கேட்க மாட்டோம் ஆனா அவங்களே வந்து பண்ணிருவாங்க இது இது இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பிரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க
ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்டலாங்களா இதுக்கு ஏதாவது குடுத்துருக்காங்களா டயட் குடுத்துருக்காங்களா இத சாப்பிடணும் அத சாப்பிடும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா
அப்படிய எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம பார்த்து சாப்பிடறதுதான் என்ன மேங்கோ மட்டும் எடுத்து கூடாதுங்கறாங்க
சரிங்க அதுல சுகர் கண்டன்ட் அதிகம்
ஆமாங் எந்த ப்ரூட்டா இருந்தாலும் நல்லா பழுக்காம கொஞ்சம் பச்சையா சாப்படுறது பெஸ்ட்
அப்படிங்களா ம்
கனிஞ்ச பழத்துல வந்து ஸ்வீட் அதிகமா தெரியும்
சரிங்க ம்
பச்சயா இருக்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்டு கண்டேன்ட்
நம்ம வாங்கும் போதே இதா வாங்கணும் இல்லைங்களா பச்சையா வாங்கணும் இல்லைனா பழுத்த பழமா வாங்கனா ரொம்ப இதாயிரும் சரி சரிங்க ஆ
அப்புறம் ஒரு நேரத்துக்கு அளவா பண்ணணும் ஏதா இருந்தாலும் ஃப்ரெஷா பண்ணணும்
நம முதலயே செஞ்சி வெச்சு ஸ்ட்டா சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்டக்கூடாது அப்டினு தானுங்க
அந்த மாரி பண்ணக்கூடாதுங்க ஃபரிட்ஜ்ல வெச்சது எடுத்து யூஸ் பண்ண கூடாது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு
செரிங்க
இப்ப எனக்கு நைட்டுக்கு தேவைப்படுதுன்னா நைட்டுக்கு அளவா பண்ணிக்கணும்
செரிங்க என்ன கஷ் டந்தாங்க இது ஒரு இதாவே பண்ணிட்டு இருக்கணு இல்லைங்களா எல்லாத்துக்கோ என்னனா முதல ஒரு த்ரீ டேஸ்கு செஞ்சு வச்சிருவாங்க எல்லாருமே தெரிஸ் டெய்லி பண்றதுன்னா கொஞ்சோ ரிஸ்க் தா இல்லைங்களா
இப்ப எல்லாமே ஈஸியா தானங்க இருக்கு மிக்சி கிரைண்டரு எல்லாமே இருக்கு என்ன வேணுமோ அத வந்து கம்மியா பண்ணிக்கலாமே
ஆ அது கரெக்டுதாங்க நம்ம ஹெல்த் தானே ஃபர்ஸ்ட் முக்கியோ இம்பார்ட்டன்ஸ்சு என்னதா இது பண்ணாலு ஹெல்த் தா ஃபர்ஸ்ட்டு ஹெல்த நல்லா வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம எல்லாத்துலயு ஜெயிச்சிடலா
அத அதாங்க இம்பார்டன்ட் நம்ம வா நம்மதா ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவதுதா மத்ததெல்லா அப்புற நம்மள நம்பி இருக்காங்கள ஃபேமிலி
கண்டிப்பாங்க
அதனால நம்ம முதல்ல ஸ்டேடியா இருக்கணும் இல்லிங்கலா
செரிங்க ம் என்னென்னா எங்க வீட்ல கொஞ்சோ இவ ஏஜ்டா பெஸ்னா இருக்காங்களா அவுங்க கொஞ்சோ ஃபாலோ பண்ணுவாங்களான்தா எனக் கொஞ்சோ டவுட்டா இருக்குதுங்க என்னா நம்ம சொல்றது அவுங்குளுக்கு சின்ன வயசா இருஞ்ச்சுனா மிடில் ஏஜா இந்தா போய் புரிஞ்சுக்குவாங்க அண்டஸ்டாண் பண்ணிக்குவாங்க நம்ம அவுங்ள டார்ச்சர் பண்ற மாரி நெனச்சு போவாங்க
அப்பிடி இல்லீங்க அவுங்க ஒடம் முடியாதப்ப வந்து நம்ம ஒரு எக்சைஸ் சொல்லி குடுத்தா அவுங்க வந்து செஞ்சு பாக்லான்தா ட்ரை பண்ணுவா
நா செஞ்சு குடுப்பங்க அவுங்ள என்னென்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க எப்டின்னா நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறா மாரி அவுங்க கஷ்டப்படுத்துற மாரி அவுங்க ஃபீல் பண்றாங்க அதுதா கொஞ்சோ நம்ம கஷ்டமா இருக்குது செஞ்சு குடுத் த்துமே அவுங்க அண்டஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்ளேனு
உங்குளு ஸ்டாட்டிங் வந்து எல்லாருமே அப்பிடித்தாங்க இருப்பாங்க அப்றோ கொஞ்சோ பயம் வரு பயம் வஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாது ஸ்டெடி ஆயிரு
அப்பிடியாங்ளா செரிங்க ம்
ப்ப ஸ்டாட்டிங்ல வந்து ஒரு உப்பு இல்லாம் நம்னால சாப்ட முடியுங்ளாங்
ஐயோ அது முடியாதுங்க
அது மாரிதாங் சுகர் இல்லாம வந்து காஃபி குடிங்க அப்டின்னா யாராவ் குடிப்பாங்ளா
கண்டிப்பா குடிக்க மாட்டாங்க
ப்ப அது என்னாகுன்னா டெய்லி வந்து பழக்கப்படுத்தும் போது நம்ம பழக்கொ வந்து வழக்கமாயி வாழ்க்கைல அப்டியே லிங்க் ஆயிரு
கரக்ட்டு தாங்க
எது எந்த செய்லா இருந்தாலு பிராட்டிஸ் தாங்க இம்பாட்டன்
ம் செரி செரிங்க ம்
இப்ப டெய்லி எந்துர்ச்சி எக்சைஸ் பண்ணா யாராவ் பண்ணுவாங்ளா
கண்டிப்பா பண்ண மாட்டாங்க
அப்ப அவுங்குளுக்கு வந்து ஒடம் மேல ஒரு அ இன்ட்ரெஸ்ட் வரணுங் அக்கற வரும் போத்தா அடுத்த லெவலுக்கு வந்து அவுங்க யோசிப்பாங்க அப்ற
செ செரிங்க கண்டிப்பா நா வர்றங்க ஒரு நாளை வீட்டுக் வரங்க வந்து உங்க கிட்ட எல்லாமே தெரிஞ்சி ட்டு வரே செரிங்ளா வீட்ல ஸ் சொல்லுங்க
வாங்க ஒரு நாள் ஃபுல்லா இருந்து பாருங்க
செரிங்க
அ இப்பதா அவுங் வ ந்து எந்த நேரத்துக்கு எ எனக்கு என்னென்ன குடுக்குறாங்க அப்டிங்கிறது நீங்க செரி ஒன்தா அப்ப அது எப்டி தேற
சரிங்க வரங்க செரி வெக்கிறங்க ஓகேங் தேங்க் யூ
உம்